வணக்கம் தோழி ம் நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹா நல்லாருக்கே தோழி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
நா வந்து இருக்கே தோழி
நா சாப்ட்டுட்டு இருக்கே தோழி
ஓகே தோழி என்ன நைட்டுக்கு வச்சாங்கோ
நைட்டுக்கு வந்து சக்க களி தோழி
என்ன தோழி
சக்ககளி தோழி சாப்ட்ருக்கீங்ளா முன்ன பின்ன
இல்ல தோழி
சக்க பலாப்பழ தெரியுமா தோழி ஜாக் ஃப்ரூட் அத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம நார்மலா வீட்ல களி கிண்டுவாங்கள தோழி ஒயிட் கலர் களி
ஆ நாங்க களிலா திங்க மாட்டோ தோழி
ரொம்ப நல்லது தோழி உடம்புக்கு அந்த அரிசி மாவுல கிண்டிட்டு இருக்கு போதே இந்த மாதிரி ஜாக் புரூட் போட்டு கிண்டுவோ அந்த மாரி பனானா கூட செய்வோ தோழி ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்ட்டா இருக்கு தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
என்ன தோழி கேட்க்ல
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து இட்லி சாப்ட்ட தோழி இட்லியு தக்காளி சட்னியு
ஓகே ஓகே தோழி என்னா பண்ணினு இப்ப நா வந்து ஸ்கூல் முடிச்ச தோழி இனி காலேஜ் அட்மிஷன் போடணு
ஓகே தோழி அட்மிஷன் போட்டாச்சா இனிமேதா
இனிமே தா தோழி போட்ணு லாக் வந்து போட்ருக்கே தோழி அது இன்னு வர்ல வந்தது அடுத்தது வந்து கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதுக்குதா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்ல கெடைச்சிர்ச்சுன்னா போயிருவ தோழி
ஓகே தோழி ம் வேற என்ன தோழி
எங்க தோழி
நா படிச்சு முடிஞ்சு தோழி நா கல்யாணம் முடிஞ்சு
ஓகே ஓகே
ம் நானு ஹஸ்பண்டு சேந்து பிசினஸ் பண்றோ தோழி
என்ன மாரி பிசினஸ் பண்றீங்க
நாங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு அதெல்லா வந்து எங்க ஊர்லயே ஒரு ஷாப் போட்ருக்கோ அத வந்து என் ஹஸ்பண்ட் பாத் டைமா பாக்காங்க நா வந்து அத வந்து ஹெல்ப் பண்ணுவே
ஓகே ஓகே அத வச்சு உங்கள எப்டி ஃபேமிலி ரன் பண்றீங்க
இது ஹஸ்பண்ட் பண்றது பார்ட் டைமு மெயின் பிசினஸ் அவுங்க பண்றாங்க
ஓகே ஓகே அப்டி ம்
ம் இது நா வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல்லா இல்ல தோழி இந்த ஹேம்பரு இந்த மேரேஜ்க்கு தேவையானது எங்கேஜ் மென்க்கு தேவையானது பொக்கே அந்த மாரில்லா தோழி எங்க ஊர்ல ஷாப் போட்டுருக் ககோ சொல்லப் போனா எங்க ஊர்ல அந்த ஷாப்தா கொஞ்சோ ஃபேமஸ் தோழி
ஓகே ஓகே தோழி நல்லா யாவாரோ நடக்குமா
ஆமா தோழி நாங்க நல்லா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டில நாங்க பண்றோ அதனால எல்லாருமே வந்து எங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க தோழி
ஓகே ஓகே பிக்கா போட்டிருக்கீங்களா இல்ல ரொம்ப ஸ்மால் கடையா
ஸ்மால் கடதா தோழி ஃபியூச்சர்ல அது வந்து பிக்கா மாறுன்னு நெனைக்கிறே தோழி அதா எங்களோட ஆச தோழி ப்ரே பண்ணிக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா யாரெல்லா இருக்குறா
சப்போர்டிஸே என் ஹஸ்பண்ட் மட்டுந்தான் தோழி
ஓகே ஓகே பாட்னர்ஷிப்பாக்கா
இல்ல தோழி என் அக்கா வந்து இப்போ துபாய்ல வேல பாக்கா தோழி துபாய்ல வந்து அவ ஃபேமிலியா இருக்கா துபாய்ல வந்து ஷாப் போட்டிருக்கா தோழி துபாய்ல அவுங்க வந்து ஷாப் போட்டிருக்காங்க இந்த மாரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ஊர்ல இருக்கிற மாரி மசாலாப்பூரி பானிப்பூரி அந்த மாரி கடல்லா போட்டிருக்கா தோழி சாட் ஐட் டம்ஸு அதுக்கப்புறோ ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாரில்லா போட்ருக்காங்க தோழி
ஓகே ஓகே தோழி நீங்க போயிருக்கீங்களா அந்த சைடு துபாய்லா
ஆமா தோழி நாங்க வந்து வீக்கெண்ட் டைம்ஸ்லா வந் மேபீ நாங்க போவோ தோழி ஆனா இப்ப கொஞ்சோ ரஷ்ஷா இருக்கு பிசினஸ்ஸு நடக்கறதுனால ஃப்யு டைம் போவோ தோழி
ஓகே ஓகே தோழி அப்புறோ வேற என்ன தோழி சொல்லுங்க தோழி நீங்கதா சொல்லணு எதாச்சு வச்சிருப்பீங்கலே எதாது அட்வைஸ் பன்னுங்க தோழி
லைஃப்க்கு வந்து அட்வைஸ் பண்ணா பெஷ் ட் பெஸ்ட்டு பாட்னர சூஸ் பண்ணா நம்ம லைஃப்பே நல்லா இருக்குனு தோழி அதெல்லா ஆமா தோழி கண்டிபா
ம் ஓகே ஓகே உங்க லைஃப் எப்புடி இருக்கு
ஆ நல்லா இருக்கு தோழி ஆனா வந்து என் மாமியார்தா தோழி பயங்கர ஸ்ட்ரிக்ட் டு சும்மா தேவ இல்லாததுக்கெல்லா என்ட்ட வந்துட்டே இரு ப்பாங்க ஆனா நா என்ன பண்ணேன்னா தோழி தனிக்குடித்தனோ வந்துட்டே தோழி இப்ப நாங்க வந்து தனியா
நீங்களே செய்றீங்களா
ஆ ஏ அம்மா எங்க வீட்டுலதா தோழி இருக்காங்க சோ ஏ அம்மா வந்து ஏ பிள்ளையில பாத்துப்பாங்க அப்பறோ ஃபுட்டு பண்ணுவாங்க நா ஹெல்ப் பண்ணிவே தோழி
எத்தன பிள்ளைட்டு இர்க்கு
எனக் மறுபுடியு ரெண் லட்பிள்ளைங் தோழி ஒரு பிள்ள ஸ்கூல் போறா ஒரு பிள்ளைக்கு பத்து மாச ஆச் தோழி
ஓக்கே ஓக்கே தோழி ஓக்கே
அனால நா மாமியாரு கூட இல்ல தோழி பயங்கர டார்ச்சர் தோழி மாமியாரு அவுங்களுக்கு வந்து மூணு பிள்ளைகளுதோழி நா வந்து மூணாது மருமக தோழி அப்போ வந்து வந்த ரெண்டு மருமகளையு நல்ல பாத்துப்பாங்க ஆனா என்னைமா என்ன ம எப்பமே வந்து அவுங்களுக்கு புடிக்கல நா லவ் பண்ண லவ் மேரேஜ் தோழி லவ் பண்ணதுவந்து எனக் புடிக்கல
ஓக்கே ஓக்கே எஸ் அதலா ஓல்டு பீப்பள்ஸ் அப்புடிதா தோழி
ஆம்மா தோழி கண்டிப்பா அனால நா வந்து தணி குடுத்தன வந்துட்ட ம் கண்டிப்பா தோழி
கண்டிப்பா
அ இப்போ நம்மதியாருக்கே தோழி
உங்க ஸ்டடீஸ்ல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா ஒழுங்கா
ஆம்மா தோழி நா பி காம் கம்ப்லீட் பண்ணே எனக் மோஸ்ட்டா ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல பிஸ்னஸ் அதுல நல்ல இன்டரஸ்ட் உண்டு என்னோட ஹஸ் பெண்க்குமே அதுதா அத்னால நாங்க வந்து இப்டி ஒரு இதுல வந்து எறங்கிட்ட தோழி
ஓக்கே ஓக்கே ஸ்டடிஸ்ல சமய உங்க லைஃப் எப்டிருந்துச்சு
ம் அந்த டைம்லயு நல்ல இர்ந்து தோழி அது டிஃப்ரெண்டான டேஸ்ட் ஃப்ரென்ஸ்ஸு
ஓக்கே ஓக்கே இப்ப மிஸ் பண்றீங்களா
ஆ கண்டிப்பா தோழி அ கண்டிப்பா மிஸ் பண்ணுவே நா அப்பப்ப யோசிப்பே அந்த டேஸ்ஸுவு நல்லாருக்கும்னு நீங்க லவ் னான ஐடியா இருக்கீங்களா
இல்ல தோழி கண்டிப்பா இல்ல நமக்கு எப்பவுமே படிப்புதா தோழி லாயர் ஆகனு எல்லாத் எல்லா சட்டத்துல வந்து எப்பவுமே நேர்மை பக்கொ நிக்
கண்டிப்பா உமென்ஸ்க்கு வேண்டி நீங்க ஏதாவது பண்ணலான்னு கிங்ளா தோழி என்னா இப்போ நமக்கு உமன்ஸுக்கு சேஃப்டியே இல்ல தோழி
கண்டிப்பா சிங்கப்பெண் குழுலாமே நா ஒரு மெம்பரா இருக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி நான் காலேஜ் படிக்கும்போது இந்த சிங்கப்பெண் திட்டம்லா வந்தது தோழி அதலலா வந்து நெறைய பேர் வந்து நறைய ரிவைஸ் பண்ணாங்க
ஆ ஓக்கே என்ன மாரி அட்வைஸ்லா தந்தாங்க
குட் டச் பேட் டச்லா எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க நாங்க செக்கெண்ட் யேர் படிக்கம்போது வர்
ஆத்தோ எங்க நாங்கல்லா ரெண்டாங்கிளாஸ் படிக்கும்மோதே எங்க அம்மாமார்ல்லா சொல்லிதந்
ஆ ஆம்மா தோழி ஆனா இப்போ இப்ப இருக்க காலகட்டொ அப்டிதான தோழி இருக்கு இப்ப பிரெண்ட்ஸே நம்பமுட்ல தோழி குட்டச் பேட்டச்லா வந்து சென் சே பண்றாங்க அதுக்கு நால்லா படிக்கும்மோதெ என் காலேஜ்க்குலா நறைய உண்டு
ஓக்கே ஓக்கே அப்புறோ லாயர் ஆயிட்டு இந்த மாதிரி சமூகத்துக் க்காக வேல பாக்கலா அப்படிங்றதுதா என்னுடைய நோக்கமே தோழி
கண்டிப்பா நீங்க நல்லாவர்வீங்க தோழி
கண்டிப்பா தோழி உங்க ஒரு ப்ளெஸ்சிங் எப்பவுமே எனக்கு இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி
ம்
அப்றோ வேற என்ன தோழி
வேற என்ன தோழி சொல்லுங்க அக்காலா கால் பண்ணாங்களா தோழி
ஆ ஆமா தோழி ஈவி்னிங் பேசனா தோழி
ஓகே ஓகே அதுக்கு டைமிங்லா எப்டி தோழி நா இதுவரைக்கு போனதில்ல
எங்க தோழி துபாய்க்கா
ஆமா தோழி ஆமா
ம் துபாய்ல வந்து இப்போ நமக்கு வந்து இங்க ஒம்போதே முக்கால்ன்னா அங்க ஒரு ஆறு மணி இருக்கு தோழி இப்போ த்ரீ ஹண்டஸ் ஹாஃப் டிஃப்ரென்ஸ் நெனைக்கிறே தோழி கரெக்
அப்ப எப்டி நீங்க நைட் டைம்லா பேசுவீங்க
ம் வந்து ஆ தூங்க லேட்டாவு தோழி அவு பிசினஸ்ஸுல்லா பண்றனாலா நாங்களு இந்த பிசினஸ் பண்றனால கரெக்டா தா தோழி இருக்கு அந்த டைங் மேட்ச் ஆகு ம் ம்
அம்மா என்ன பண்றாங்க ஹவுஸ் வைஃப் தானா
ஏ அம்மாவா தோழி ஆ வீட்டுலதா தோழி இருக்காங்க
ஓகே ஓகே அம்மாக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ண கூப்ட்றாங்கதானா
அம்மாக்கு எதுக்கு தோழி நாங்களே பாத்துப்போ அம்மா எங்க பிள்ளைல பாத்துப்பாங்க அதுவே போதும்லா தோழி ஆனா எ மாமியார் எதாவ்து ஒரு வேலைக்கு எடுக்கனும்னு எனக்கு ஆச தோழி எடுப்புடி வேலைக்லா என் மாமியார் இருந்தாதா தோழி கரெக் கரெக்ட்டு
புடிப்பாங்க எல்லார்க்குமே வய்சு தான தோழி எல்லார்க்
நீங்க வேற என்னு தெர்ல எ மாமியா என்ன ரொம்ப கொடுமபடுத்தினாங்க தோழி அங்கருந்துனா நா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கே
பிள்ளலா அப்டிதான தோழி பண்ணு
நீங்க அப்டி சொல்றீங்க தோழி ஆனா நா ரொம்ப கஷ்டப்பட்டே தோழி என்ன செய்ய ஆமா தோழி கண்டிப் பா நீங்க இந்த மாமியார்மாரேல்லா இப் என்ன நெனைக்கிறீங்க தோழி
வேஸ்ட் ஆஃப் டைம் அவுங்கள பத்தி பேசுறதுன்னு நெனைக்கிறே தோழி
அப்டி நெனைக்கிற கண்டிப்பா தோழி செல மாமியார் நல்ல மாமியார இருப்பாங்க தோழி
நம்ம ஊர்ல அப்டி இல்லத் தோழி இனிமே அடுத்த ஜென்ரேஷன் மேபி அப்டி இருக்கு தோழி
ம் கண்டிப்பா தோழி
இந்த கொடுமையெல்லா உட்டாச்சு தோழி இப்ப உள்ளவங்க
ம் ம் ஆமா கொடும விட்டாச்சுனாலு அவுங்களோ பேஸ்ட பேஸ்டே நமக்கு ஹேட் ஆய்டுமே தோழி
ஆமா தோழி ஆமா
ம் ம் கண்டிப்பா
வேற என்ன தோழி நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இப்ப இருக்கீங்க ஹாப்பியா சேடா டிப்ரெஷனா
எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்ட்டு எமோஷன்ல இருக்கே தோழி
ஏ தோழி என்னாச்சு ஒங்களுக்கு
எல்லாமே கழந்திருக்கு தோழி லைஃப்னா அதான ஒரு நாள் ஹேப்பியா இருந்தா இன்னொரு நாள் சேட்டாதான தோழி இர்க்கு
ஆமா ஆமா எப்டி பிள்ளைகள் எல்லா மேனேஜ் பண்றீங்க பிஸ்னஸ்லா வச்சுக்கிட்டா
ம் கஸ்டதா தோழி ஏனா ஏ ரெண்டு பிள்ளையலுமே வந்து அவ்ளோ சேட்ட பண்ணாது என்ன மாரி நா சின்ன வயசுல சேட்டையே பண்ண மாட்டேனா நானே என்ன மாரியே சைலண்டதா இருக்கு
ஓகே ஓகே
கூடையே இருந்திருப்பாங்க
அப்டியு இருக்க கூடாது தோழி நல்லா ஆக்டிவா இருக்கணு அப்பனா பிரைன் கொஞ்ச கொஞ்ச நல்லா
தோழி ஆக்டிவாதா தோழி இருப்பாங்க சில பிள்ளைஸ் அடம் பிடிப்பாங்கல்ல தேவையில்லாதுக் இல்லனா அழுவாங்கல்ல அந்த மாரில தோழி நா சின்ன விஷயத்துல கஷ்டம்த்தையு நஷ்டத்தையு சொல்லி வளத்தே தோழி
அப்டிலா இருக்ககூடாது தோழி நம்ம கஷ்டப்பட்டது போல அப்டி சொல்லக் கூடாது
என்ன தோழி
அப்டி கஷ்டத்தையு நஷ்டத்தையு எல்லா ஒன்னு சொல்லி வளத்தக் கூடாது தோழி
அப்பதா தோழி தெரியு நாம அம்மா அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அப்பதான புரியு
அது நம்மளோட நிப்பாட்டிடனு தோழி
அப்டி இருக்க கூட தோழி பிள்ளைகளுக்கு எல்லாமே அச்ஜஸ்ட் பண்ணி வாழனுனு நாம சொல்லி குடுக்குணு இல்லன்னா இல்லாத டைம் அவங்க கஷ்டப்படுவாங்க இதுனா வந்து தெரியும்லா தோழி
ஓகே தோழி ஓகே என்ன விட நீங்க பெரியவங்க உங்களுக்கு வந்து அதெல்லா தெரிஞ்சிருக் போனா இப்ப ஜென்ரேஷன் உள்ள பிள்ள நீங்களுமே ஓல்டு தான அத என்னா நெனைக்றோ
இல்ல தோழி நா ஓல்டு ஜெனரேஷன் இல்ல தோழி நானுமே வந்து எனக்கு ஜெஸ்ட் ஒரு டொண்ட்டி டூ இஸ் தா தோழி ஆச்சி நா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டே தோழி
அப்பற எப்டி தோழி ரெண்டு வே பிள்ளையிலு ஒரு பிள்ளைய மோடு மூணா கிளாஸ்ன்னு சொன்னீங்க இருவத்தி அஞ்சு வயசு ஆச்சுன்னா
ஸ்வீட் ட்ரூ மேரேஜ் பண்ணிகிட்டங்
குழந்தை திருமணம் நம்ம எதிரா சட் டப்படி மொத நா லாயர் ஆனது உங்க மேலதா தோழி கேஸ் போடுவே
தோழி பதினெண்டு வயசுக்கப்பற கல்யாணம் பண்ணலா தோழி
முடியாது தோழி இப்ப வந்து டொண்ட்டி ஒன் இயர்ஸ் தா வந்து சட்டப்படியே வந்து குடுத்துருக்காங்க தோழி
அப்டிலா இல்ல தோடழி எயிட்டின் பிளஸ்ஸே முஸ்லிம்ஸ்ல பாதிப் பேருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க தோழி
அப்டியா தோழி அப்ப அந்த கேஸ்டே நம்ம தூக்கிர்னு தோழி
கண்டிப்பா தோழி சேரி தோழி நம் நேரம் முடிந்து விட்டது மீண்டும் சந்திப்ப சந்திக்கு தோழி
கண்டிப்பா தோழி வணக்கம்
கண்டிப்பா வணக்கம்